ஹலோ ஆ நல்லா இருக்கீங்களா? இல்ல நானே பேசலான்ட்டு இருந்தே செரி ரொம்ப நாளாச்சு பேசி அப்டின் ட்டு அப்பற நீங்க கூப்ட்டது ஒரே ஹேப்பி ஆயிருச்சு
சூப்பர் சூப்பருங்க ம் இங்க நா அப்லயே கூப் ட்டே இதா இருந்ததுங்க டவரே கெடைக்காம இருந்துது ஆ ம் போன வா ரத்துல இருக்குங்க அப்பதா கூப்ட்டே நானு
அப்பிடிங்களா நாங்க ஒரு ரிலேட்டிவு ஒரு வீட்டுக்கு போய்ட்டோ அங்க போயிட்டங்க
அப்டிங்களா லீவ் ஆச்சுங்களா அதுக்காக போய்ட்டீங்களா லீவுக்கு?
ஆமாங்க லீவு லீவுக்கு அங்க போயிருவோங்க எப்பவுமே போயிருவோ.
ம்ஹூம் ஓ நீங்க அந்த ரிலேட்டிவ்ஸ் சொன்னீங்களே அவுங்க வீட்டுக்குங்களா?
ஆமாங்க அங்கதா. இல்லீங்க அங்க நல்லா இருக்குங்க கிளைமேட் டு நல்லா இரு க்கு பாத்தீங்னா ய அவங்க எல்லாத்துக் மே புடிக்கு பசங்கள வெளில போலான்னு சொன்னன்னு வைங்க வரவே மாட்டாங்க எங்க போறேன்னாலு வ ர மாட்டாங்க எந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஆனா அங்க சொன்னேன்னு வச்சுக்கோங் வந்துருவாங்க போலான்ட்ருவாங்க ரெடி ஆயிருவாங்க
ம் ஹில்ஸ்லதான இருக்காங்க?
ஆமாங்க அவுங்க ஹில்ஸ்ல ஏ ஏரியால இருக்காங்க பாத்தீங்னா சூப்பரா இருக் குங்க எப்டின்னா கிளைமெட்டு நல்லா வந்து இந்த ஹீட்டே தெரியாதுங்க எப்டின்னா ஆறு இருக்குங்க அவ் ஃபுல்லா சுத்தியு பாத்தீங்னா ஹில்ஸுங்க சென்ட்ருல அந்
ம் ஓகேங்க செரி
அதுனால கூலிங்கா இரு க்கு நல்லா ஊட்டிவ்யு இந்த மாரி அந்த மாரி அப்டி இப்டி
கிளைமேட்டுங்க ஆ ஆத்துக்கு போறதுன்னா தனியா வண்டி வச்சு போய்க்குவீங்ளா?
இல்ல வாக்கிங் டிஸ்டன்ஸ் த்துலதா வ ஆறே இருக்குதுங்க ஆமாங்க சூப்பரா இருக்கு
எ நீங்க சொல்றது பாத்தா எனக்கே அங்க ஸ்டே பண்ணி கொஞ்ச நா அங்க இருக்கணுன் அதாவ்து நம்ம இப்போ வெளிலல்லா போறோன்னு வச்சுக்கங்க ஆத்துக்குன்னா தனியா ஒரு வண்டி எடுத்து ட்டு அந்த ஊருக்கு போய் நிறுத்திட்டு அப்டி போறோ இது வந்து அவுங்க ஊருக்குள்ளயே இருக்கும் போ து வித்தியாசமா இருக்குல்லங்க
ஆமாங்க ஊருக்குள்ளயே இருக்கங்க வீட்டு பக்கத்துலே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தா ஆறு இரு க்குங்க மல இருக்கு எலிஃ பேன்டெல்லா பாத்தீங்கச்சு க்கோங்க கேங் கேங் நமக் தனியா பாப்போ இதுல போயிட்டு பா இதுல ஜூல ஆனா இங்க வந்து பாத்திங்னா கேங் கேங்கா இருக்கு நம்மளே தேடி போவேண்டியதில் நம்ள தேடி வரு நறையருக்கு ஆ நறைய பாத்துருக்கங்க என்ன நைட் ஆனா வச்சு க்கங்க கொஞ்சொ எல்லா பயந்து க்குவாங்க எல்லா டோர் லாக் பண்ணி உள்ள இருந்துக்குவாங்க ஃபுல்லா ஃபாரஸ்ட்டு மாருதானுங்ளா
ம்ஹும் அப்போ ம் ம் வீட்டுக் குள்ள அத்து மீறி வந்துராதுங்ளா அ ந்த சேப்டிக்க. லா என்ன பண்றது
அவுங்க இது வச்சுக்குவாங்க பட்டாசு இரு க்கில்லிங்ளா ஓலவெடின் சொல்லுவாங்க கண்ணிவெ இதெல்லா வச்சுக்குவாங்க அதெல்லா பத் பாத்தீங்கனா வீட்டு கிட்ட டக்குனு அந்த மாரி வந்துச்சுனா பத்தி போட்ருவாங்க சீக்கிர வந்தா தள்ளி போறதுக்காக
ஓகோ அப்ப நம்ம வந்து ஒரு ஆள் நின்னது பார்த்துடே இருக்கணுல யான வருதானு ஒரு ஆள் பாத்துட்டு இருந்தா அது பண்ண முடியுங்களாச்சு
உங்களுக்கு வந்து சா பசிக்காக தாங்க நாம உள்ளயே சிட்டிக்குள்ளயே வரு உள்ள அது உள்ளயே அதுவரை காட்டுக்குள்ளே தா இருக்கு அந்த பசி டைம்ல வந்து நம்ம கட தெறந்து வச்சிருந்தாலோ வீடு திறந்து வச்சிருந்தாலோ சாப்ற பொருள கண்ல பங்கு தா அந்த மாதிரியில வரு நம்ம தேடி இல்லைன்னா மத்த டைம்ல அது ரிஸ்க்
சேரி சேரி சேரிங்க உம் ம் ஹில் ஸ்டேஷன் உங்களுக்கு அங்க எல்லா சமானுமே அங்கேயே கிடச்சிருதுங்ளா மெடிசின்ஸ் எல்லா
ஆ இருக்குதுங்க அந்த அவுங்க கட வெச்சிருக்காங்க அதன அதனால அவுங்களுக்கு வந்து என்னன்னா பொருள் பொருள்கலா வந்து இப்போ அவுங்களுக்கு சிட்டியிலே இருந்து அவுங்க ஆடர் பண்ணிருவாங்க இப்போ ஒரு சிட்டிக்குள்ள இருந்து ஆடர் பண்ணிட்டாங்னா கூப்ட்டு சொல்லிட்டாங்கனு வெச்சு அவங்க அந்தந்த ஏரியால இது இது சப்ளை பண்றாங்ளோ அவுங்க கொண்டு வந்து கடையிலேயே போட்ருவாங்க கிடைக்காதது மட்டு அவுங்க வந்து இது வாங்கிட்டு போற மாரி இருக்கு
ஓ சேரி சேரி சேரிங்க
எல்லாமே வச்சிருக்க டிரஸ் எல்லா வீட்டுக்கு தேவயானா அத்தன பொருளுமே இருக்குனு வையுங்ளே ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இருக்கு ஆமாங்க அங்க வந்து பாத்தீங்னா யாரு கட வெச்சாலு ஒரே பக்க வெளில போகாத மாரி எல்லா திங்ஸ்மே வெச்சிருப்பாங்க
சேரி சேரி மெயினா இப்ப ஹில் ஸ்டேஷன் அப்டிதா இல்லீங்ளா அவுங்க எதுக்குனாலு கீழ இறங்கிட்டு எல்லா வாங்கிட்டு இருக்க முடியாது
ஆமாங்க பஸு வசதி பத்தாது இல்லைங்ளா வசதி பத்தாது அதனால எல்லாருமே வீடு வீட்டு வீட்டுக்கு வண்டி வச்சிருப்பாங்க அப்றோ இப்போ கொஞ்ச பரவாயில்லங்க மொதல இருந்ததுக்கு அவுங்க அங்க இரு மொதல்ல ஸ்டாடிங்ல் போன புதுசல பாத்தீங்னா ரோடு க்கா சரியே இருக்காது வண்டியே பாத்தீங்ன்னா ரெண்டு வீல்லதா போகு
ஓகேங்க ம்
ளோ மோசமா இரு க்குங்க ரோடு இப்ப பரவால்லிங்க ஆ நல்லா வண்டி கொஞ்ச ரோடு போ ட்டாங்க வண்டி போற அளவுக்கு இருக்கு பட்டு வெளியில வந்து திங்ஸ் வாங்கிட்டு போற அளவுக்கு அவ ங்களுக்கு அந்த அளவுக்கு ப த்தாது எல்லாருமே ஆ அன்எஜுகேட்டட் பீப்
ஓகேங்க சேரி சேரி சேரிங்க ஓ சேரி சேரிங்க அ ஹாஸ்பிட்டல் வசதிலா இருக்குதுங்களா?
ஆஸ்பிட்டல் வசதி பாத்தீங்ன்னா சும்மா நம்ம இங்க எப்பிடி இருக்குதுங்க அந்த மாரி இருக்கு அம் சின்ன சின்ன இதுக்கு மட்டு போயிக்கலா அ பெரிய லெவலு போகோணு அப்டின்னா ரொம்ப ஒடம்பு முடியலன்னா நம் வெளியில கொஞ்ச டவுனுக்கு வந்துதா ஆகணுங்க
ஓ செரி செரி செரிங்க ம் பரவால்லைங்க ஆனா அந்த மாரி இரு க்கற க ஆறெல்லா இருந்துச்சுனா குளிக்கவு யூஸ் பண்ணிக்கலா து ணி வேண்ணாலு தொவச்சுக்கலா இல்லைங்க ம்
தொவைக்க மாட்டாங்க
ம் ஹும் அத நா கேள்விப்பட்ருக்கே ஆ றெல்லா இருந்துச்சுனா துணி தொவைக்கிறக்கு எல்லா வந்து வண்டி எடுத்துட்டு போயி துணி தொவச்சுட்டு கையோட குளிச்சுட்டு அந்த துணியும் சேத்து தொவச்சு
அது ஒரு ஜாலிங்க கி போனோன்னு வச்சுக்கோங்க சாப்பாடல்லா காலைல டிஃபன் செஞ்சு சாப்புட்டு போயிட்டம்னா மிச்ச சா டிஃபனல்லா இருக்குல்லீங் ளா இல்லைன்னா ம தியோ வெய்யில் நேரோ போவோ வெய்யில் டைம்ல போனோம்னா சாப்பாடெல்லா செஞ்சு சா ப்டுட்டுங்க மீதி சாப்பாட வந்து பாத்தரத்துல பாத்தரமு எடுத்துட்டு போயிருவங்க கழுவிட்டு வர்றதுக்கு அப்போ அங்க இந்த ஃபிஷ் நெறைய இருக்குங்க தண்ணிக்குள்ள அப்ப அந்த மீதி சாப்பாடெல்லா ஃபிஷ்க்கல்லா போட்டுட்டு அப்புறோ நாங்ளு என்ன பண்ணுவோ மீன் பிடிச்சிட்டு அ ஜாலியா என்ஜாய் பண்ணுவோ
ஓ சேர் செர் செரிங்க
நீங்க வாங்க ஒரு நாளைக்கு எங்க கூட வாந்தீங்னா நா கூட்டிட்டு போறே
இப்ப நீங்க போனவார போயிருக்குறீங்க றிங்கறிங்க என்டயாச்சு நீங்க சொல்லிருக்லால்ல நாங்களு வந்துருப்பொமே
இல்ல நீங்க தா சொல்லிட்ருந்தீங்க கொஞ்சொ வீட்ல அது டாக்லா இதா இரு க்கு குட்டி போட்ற மாரி இருக்குன் சொன்னீங்ளா செரி நீங்க வருவீங்ளா என்னன் தெரியல அதனாலதா நாங்க உங்ள கால் பண்ணல
சேர் சேர் செரிங்க செரிங்க இன்னொரு தடவ போனீங்கன்னா சொல்லுங்க பசங்ளுக்கு இத்த தண்ணிலல்லா வெளயார துன்னா ரொம்ப புடிக்கு
செரிங்க
ஆனா நீங்க எங்க பசங்ளல்லா கொண்டு போய் வுட்டிங்னா காலைல வெளைன்டாங்கன் வச்சுக்கங்க ஆத்துல வரவே மாட்டாங்க நீந்த
விட்லாங்க அந்த இதெல்லா வச்சுக்லா நம்ம என்ன சொல்லுவாங்க அந்த ட்யூ பு மார்ருக்குமில்லெங்ளா ட்யூபு மாருக்கு மில்லிங்ளா அந்த ட்யூபு வந்து டியூபு வந்து கட்டி வுட்டுங்க அதுல தா உள்ள வச்சுட்டோன் வச்சுக்கங்க அவுங் கழுத்துல அது வந்து த உள்ள ஃப்ளொ இதாக மாட் டாங்க உள்ள போமாட்டாங்க மேலால ஆமாங்க மேலால அப்டி இருக்கு ஆமாங்க நம்ளுக்கு என்ன நீச்சல்லா தெரியுதுங்ளா சும்மா ஒரே எட த்துல இருந்துக்க வேண்டியதாங்க நீச்சல் அடி
அது என்ன பயன்னா அந்த ஊர்காரங்ளுக் தெரியாதுங்க இப்ப நம்ம புதுசா போறொ திடீர்னு தண்ணி அடுச்சிட் போயிர்ச்சுனா என்ன பண் றதுன்னு ஒரு பய இரு
ஆமாமாங்க நா ஆழமான விதுக்குள்ள போமாட்டேங்க எனக்கு அந் ரொம்ப பயொ பசங்ளை விட மாட்டே அ பக்கத்துலே வச்சுக்குவெங்க பக்கத்துலயே வச்சுக்கவே அப்புற பாத்தீங்க வச் க்கங்க பக்கத்திலயே அவங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு இது இருக்கு இல்லைங்களா ஆ த் இந்த மாரி தொட்டி மாரி பண்ணி வளத்துறாங்கல்ல
மீன் வளர்ப்பு மீன் வளர்ப்புன்னு சொல்லிட்டு உம் சரிங்க அது அப்டிங்களா ஓ வ சரி சரி ம் சரி சரிங்க அதுல என் னங்க மீனு எப்டி செய்யறது?
அதுல வந்து எப்டின்னா சின்ன சின்ன மீனு குட்டிகள எல்லா விட்டுருவாங்க போலங்க அவங்களுக்கு வந்து ம் ஆறுனா அதுவே அ எல்லா ஃபுட் ஆ அரேஞ்ச் பண்ணிக்கு இது வந்துட்டு பாத்தீங்ன்னா இது வந்துட்டு பாத்தீங்ன்னா ஃபுட்டு வந்து நம் ம போடணுங்க
ம்ஹும்
ஒரு தொட்டி லெவலுக்குன் வைங்களே தொட்டி விட கொஞ்சோ பெருசா அகலமா இருக்கு அதுல தண்ணி நெறைய ஃபில் பண்ணிங்க அந்த விட்டர்றாங்க அதுக்கு வந்து இந்த மட்டன் வேஸ்ட்
ஓ கரெக்ட்டுங்க ம் ஒ அதெல்லா சாப்ட்டு அது வளந்துக்குதுங்க ம்
ஆமாங்க அது பெரிய பெரிய மீனுங்க பா த்தீங்னா ரொம்ப ஆ நல்லா இருக்கு பாக்க அழகா இருக்கு
அப்டிங்களா ம் அது இந்த ஹில் ஸ்டேஷ ன்னு சொல்றீங்க டீ எஸ்டேட் அந்த மாரிலா இருக்குதுங்களா?
அங்க டீ எஸ்டேட் இல்லைங்க அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்ன்னா அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்ன்னா இ இதெல்லா இருக்கு ம் வாழ தோட்டோ தென்னந்தோப்பு இந்த மாரி எல்லா இரு க்கு
ஓ சேரி சேரி செரிங்க
வெஜிடபிள்ஸு எல்லாமே நெறைய போட்ருப்பாங்க
ம் ஹும் செரி செரிங்க
தொவரம்பருப்பு இருக்கில்லைங்களா தொவரம்பருப்பு செ டி நெறையா போட்ருப்பாங்க அங்க பருப்பு அதிகமா வெளையுங்க
ம்
அது நல்லா தொவரப்பருப்பு வந்து நம்ம காஞ்ச பருப்பு வாங்கறங்க அங்க வந்து முழு துவரையே பச்சையா கெடைக்குங்க அத வாங்கிட்டு வந்து கூட ஆ நம்ம ப ச்ச தொவர கொழம்புங்கூட வைக்
காய வெச்சுக்கறதுங்களா என்ன பண்ற ஓ பச்சையாவே செய்யறதுங்களா ம் ஹும்
பண்ணிக்கலாங்க அ அப்பற பாத்தீங்ன்னா அதுகு அதைய வந்து ம் ம் எல்லா அரச்சு ஊத்தி தேங்கா இதெல்லா அரச்சு ஊத்தி ஆ கொழம்பா கூட வச்சுக்கலாங்க.
ஓ ஹோ ஹோ
பச்சயாவே
உ நீங்க வாங்கிட்டு வந்திருந்தீங்களா
எனா கொஞ்சமா எனக்கு கெடச்சிதுங்ளா அதனால சுண்டல் பண்ணி குடு த்தங்க கொழம்பு வைக்கிற அளவுக்கு அதிகமா கெடைக்கல நெக்ஸ்ட் டைம் போனா நா உங்களுக்கு சேத்தி வாங்கிட்டு வரேங்க
நீங்க அது அது பண்ணாதீங்க எங்கள கூட்டிட்டு போங்க நேர்ல
கண்டிப் பா நீங்க வந்தீங்னா சரி
கொஞ்ச முன்னாடியே சொல்லிட்டீங்கனு வச்சுக்குங்களே அது தகுந்தமாரி நாங்க பிளான் பண்ணிக்கிறேங்க லீவெல்லா எப்டின்னு தெரில ஏன்னா லீவ் முடியர்க்கு ஆக போகுது இல்லங்களா இனி நீங்க ப் போவீங்க
ச இன்னி பாத்தீங்னா ஒரு ஒன் மந்த் ஆயிருங்க அந்த டைம்ல போனா இது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அந்த மாரி வரும்போதா போ முடியு ஏனா எல்லாரு போகோண்னா
ஆ நல்ல ஐடியாதாங்க நீங்க போறக்கு முன்னாடியே சொல்லுங்க நா எல்லாத்துக்கிட்டையு சொல்லி வக்கிறே அதுக்குதகுந்த மார் லீவ் எல்லா பிளான் பண்ணிட்டுங்க அ போறக்கு டூ ஹவர்ஸ் ஆகுங்களா
ஆ டூ ஹவர்ஸ் ஆகுங்க
நம்ம வேணா ஏதா ஸ்னாக்ஸ் மாரி லன்ச் மாரி கூட ஏதாது செஞ்சி எடுத்துட்டு போலாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு
ஆ ஓகேங்க சரிங்க
உ
சேரிங்க நீங்க வீட்டுல பேசிட்டு சொல்லுங்க எப் ட வேணாலு செரி நா போம்போது சொல்றே உங்களுக்கு ஓகேங்ளா சேரிங்க ஆ ஓகே பாய்ங்க